கேக்குதுங்ளா பிஸியா இல்ல அப்பற கூப்புடட்டா ஃப்ரீதானே நல்லா இருக்கிற நீ எப்டி இருக்க
ஆ நல்லா இருக்கே என்ன பண்ணிட்ருக்க
எனப் பண்ணிட்ருக்க ஆஃபிஸ் கெளம்பணு சேரி திடீர்ணு ஓ ஞாபக வந்துச்சா சேரி அதா என்ன பண்ற ஏது பண்றன்னு கேக்கலா பேசிட்டு போலா எப்டியு ஆபீஸ் போயிட்டனா பேசுறதுக்கு நேர இருக்காது காலைல வந்து தூங்கிருவே
எத்தன மணிக்கு போவ ஆஃபீஸு
ஆ அஞ்சரைக்கு கேப் வந்துரு
ஒகே ஒகே
ஆற்ர மணிக்கு அங்க லாகின் பண்ணணு ஆறு மணிக்கெல்லா கொண்டு போய் விட்ருவாங்க வீட்டுக்கு வராது இங்க ஒரு காமன் பிக்கப் பாயிண்ட்டு பஸ் ஸ்டாப்பு அந்தமாரி குடுத்துருவாங்க டிராப் மட்டு வீட்டுக்கு வந்துரு ஏனா நைட் ஷிப்ட்டு தானே அன் டைம்ல வந்து எறக்கிவிடுவாங்க
ம் ம்
ஆ டியர் ட்ராப் மட்டு வீட்டுக்கு
சேரி சேரி பாப்பாலா என்ன பண்றாங்க
ஆ ரெண்டு தூங்குறாங்க
ம் அவளு தூங்குறா
ம் ம எப்ப ஸ்கூலு எட்டாந்தேதியா
அவளுக்கு ஆமா மண்டே ம் அவளுக்கு என்ன நாளைக்கா
நாளைக்கி என்ன பண்ண போறேன் தெரியல
அதா அவுங்கள விட நமக்கு தா திக்கு திக்குன்னு இருக்கு
ஆமா இவ ஒரு அஞ்சு நிம்ஷ என்ன விட்டு இருக்கல இந்த புள்ள அன்னைக்கு சர்ச்சுல வி பி எஸ் ல எனக் காணொன்ட்டு சர்ச்சையே ரெண்டு பண்ணிட் டு அழுது எல்லாரு அவள புடிச்சு சமாதானப்படுத்தி அந்த மாரி ஸ்கூலுக்கு போய் எப்டி இருக்கப் தெரியல
அதெல்லா ஒரு டூ த்ரீ டேஸ் கொஞ்ச செரமமா இருக்கு அவ்ங்களுக்குலா ஒரு மண் நேரந்தா செரமமா இருக்கு அப்றோ ஃப்ரெண்டு கூட மிங்கிள் அயிருவா இவ
அப்டிங்கிற ஹலோ ஹலோ நீ பேசுறது கேக்க மாட்டிங்குது ஹலோ ஹலோ அக்கா நீ பேசுறது கேக்க மாட்டிங்குது எங்கெய டவர் கெடைக்கிற எடத்துக்கு வா ஹலோ